அ பேசலா நல்லாருக்கீங்களா தோழி
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்க தோழி வீட்ல எல்லாரு நலமா
ஆ எல்லாரு நல்லா இரு க்காங்க தோழி உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
நல்லா இருக்காங்க தோலி சாப்டீங்களா
ஆ ஆ சாப் பட்டந்தோழி நீங்க சாப்டிங்களா
சாப்டேன் தோலி தோச தேங்கா சட் நீ நீங்க என்ன தோலி சாப்டீங்க
இங்கேயு அதேதா தோழி இங்கேயும் தோச சாம்பார் சாதத்துக்கு வச்சிருக்கோம் இல்லையா சாம்பார் அந்த சாம்பார் ஆ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க நேரமாவே சமையல் பண்ணிட்டோம் காலையில ச காலையிலேசேத்து மத்தியத்துக்கு
சேரிங்க தோலி நீங்க தா
எல்லா அந்த சாம்பார் வெச்சி இல்லல்ல எங்க மாமியார் செய்வாங்க
ஓ சரிங்க தோலி வீட்ல நா இல்லனா அம்மா ரெண்டு பேருமே பண்ணுவே தோலி இப்ப அம்மா வீட்ல இருக்கே தோலி
ஆஹா அம்மா வீட்ல இருந்தாலே ஜாலி தா தோழி எந்த வேலயு செய்ய வேண்டா
ஆமாம் தோலி ஏ இல்ல ஏ பையே இருக்கற்துனால கொஞ்ஜோ இப்பதா பேச முடியாம இருந்தே தோழி இப்ப பையே வந்து கொஞ்சோ வெள்ல போயிர்க்காப்பல சேரி அந்த நேரத்துல நம்ப பேசி கலாம் அப்டின்தா தொளி அவுரு வந்து ஏ எஸ் சாந்தரந்தா மாலை நேரத்துலதா வருவாரு ஆஹ் அதுனால தோளி நீங்க சமையல் இல் இன்னொ பண்ல தோளி ஆஹ் சனிக்கெளமைல தோளி ஏதாவது உஹ்ம் சிம்ப்ளா பண்ணி முட்ச்சுலா ஏன்னா ஒரு வேளதா தோளி எப்டிருந்தாலு இ இரவு நேரம் ஆஹ் ஆஹ் இட்லி அந்த மாரி ஆ தான் இருக்கும் ஆஹ் அதனால தோளி சாம்பார் செய்து இன் வேற என்ன தோழி பண்ணீங்க முடியில தோளி வெயில்தா ரொம்ப கஷ்ட்டமா இருக் கு
உம் இங்கயு அப்டிதா தோழி இருக்கு முடியல வீட்ல நா பட் இங்கன்னா கொள்ளையிலேதா ஒக்காந்துருக்கறது வீடு கடஸ் சில கொள்ள இருக்கு அந்த கொள்ளையிலேதா ஒக்காந்துருக்கறது கொள்ளையில உக் க்காந்துமே வெயில் சுத்தமா முடியல தோழி
ஆமா தோளி அஹ் ரொம்ப
மர க்கு கீழ உக்காந்துருந்துமே பாத்தீங்கன்னா சுத்தமா முடியல இந்த வெயில் தாங்க முடியல
முடியில தா தோளி காலையில பதினோ இப் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சொல்றாங்க பதினோரு மணிக்குதா வெயில் வருதுன்னு அப்புல்லா இல்ல தொளி ஒன்பது மணி எட்டு மணிக்கே வந்துடுது தொளி முடியில அந்த வெயிலெ
ஆமா தொழி நா ஏழு மணிக்கு மொட்டமாடிக்கு போனேனா என்னல்லா சுத்தமா அங்க நிக்கவே மு யில காலையில அதனால வந்துட்டே இன்னைக்கு தா போனே சரி கொஞ்ச நேர வா நடந்து பாகக்கலாமே டின் டியே ஆனா வெயில் முடியில அதனால வந்துட தோழி
ஆஹ் ஏன்னா தொந்த தொந்தரவாதா தோழியிருக்கு எப்பப்ப ஆனா வந்து சொல்றாங்க ம் சொல்லுங்க தோழி
ஏழு மணிக்கே வெயில் வந்துருது இப்ப பத்து மணி பதினொரு மணிக்க எல்லாம் இல் ஏழு மணிக்கே ஆரம்பிச்சு அஹ் நைட்டு ஏழு மணி வரைக்கும் கூட இருக்கு வெயில் அந்த வெளிச்சம் அப்படியே இருக்கு அதோட தாக்கமும் அப்படியே இருக்கு
ஆமா அது என்னம்மோ உண்மதான் தோழி நேத்தி பாத்தீங்கன்னா தோழி இரவு ஹ படுத்ததே ரொம்ப தூக்கோ வரலன்னு சொல்லிட்டு பதினொன்று பன்னெண்டானது ஆனாலுமே வந்து தூக்கொ வருல தோழி அவ்வளோ வேறுவ தோழி சுத்தமா படுத் தூக்கம் இல்ல என்னமோ உடம்புலா எதோ பண்ற மாரியே இருந்தது தோழி தூக்கமே இல்லை தோழி விடிய விடிய அப்படி இப்படின்னு உருண்டுகிட்டு கொண்டுகிட்டு இப்படியே பொழுது போட்டு தோழி காலையிலையும் துக் எழந்தாச்சு வெயில் வந்துட்டுன்னு
இங்க அந்த இல்ல தோழி இரவு அப்படிதான் ஒரு கோடை ஆரம்பிச்சு ஒரு பத்து நாள் போல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோ இங்க படுக்குறதா அங்க படுக்குறதா வாசல்ல கொஞ்சோ நேரம் படுத்திருப்போம் அங்க கொசு கடிச்சோன்னா திருப்பி ஏஞ்சி ஆஹ் ரூம்கு வந்து படுக்குறது இங்க வேறுத்தோன திருப்பியும் போய் அங்க படுக்குறுது இதே மாரியே நைட்டு புள்ளும் போய்கிட்டே இருந்துச்சு அப்பறோ என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு ஒரு ஒரு ஏசிய வாங்கி மாட்டியாச்சு இப்ப நைட்டு அந்த பிரச்சன இல்ல அ
இப்போ கொஞ்சோ வீடு சரி பண்ணிட்டு இருக்கிற ன காரணத்னால வந்து வேற வீட்ல இருக் இருக்கோ தோழி வாடக வீட்ல இ அந்த நேரத்துக்கு ஒரு ம் வ வ ஒ ஒரு மாத காலத்துக்கு மட்டும் இருக் சொல்லி நம்ப அத கை டி கொண்டாக்கா அதிகமா கேட்டாங்க தோழி அதனால பாத்தோன் பாத்தாக்கா வெய்லு இன்னு இன்னு இந்த ஜூன் மாதத்துலேந்து அதிகமா இருக்கூன் சொல்றாங்க தோழி கொறையிற மாரியே தெரியில
ஜூன்லேந்து நவம்பர் வரைக்குமே அதிகமா இருக்கூன்
ம் ஆனா இருக்க முல்ல தோழி ரொம்ப தொந்தரவா இருக்கு ம் இப்ப பிள்ளைய பள்ளிக்கெலா கொண்டு போய் விடணுனாலு ரொம்ப கஷ்டமாதா தோழி இருக்கு வண்டில போமுல அனல் காத்தடிக்குது ரொம்ப
ஆமாந்தோழி
ரொம்ப இதா இருக்கு தோழி அப்ற தோழி இப்ப ம் இந்த சாம்பார் வந்து நீங்க எப்டி தோழி வெப்பிங்க உங்க வீட்ல
எங்க வீட்லனா நா ஒ ரு மெத்தேடுல வெப்பே எங்க மாமியார் ஒரு மெத்தேடுல வெப்பாங்க இப்ப நா எப்டி வெப்பே அப்டின்னா இப்ப நா எ ப்டி வெப்ப பாத்திங்கன்னா இப்ப தொவரம் பருப் ஆமா தோழி கொல்ல வாசல்ல உக்காந்துருக்ற அதா காத்து அதிகமா இருக் கு இப்ப கேக்குதுங்ளா அ நா எப்டி வெப்பனா அந்த தொவரம்பருப்பு இருக் கில்லையா அது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பாத்திங்கனா அது ஊற வெச்சிருவ ஊர வெச்சுட்டு குக்கர்ல வெறு தொவரம் பருப்பு வெங் காயொ தக்காளி இத மட்டு போட்டு ஒரு நாலு விசில் ப விசில் வந்ததுக்கப்புறமா அத எற க்கிட்டு நல்லா கடஞ்சிட்டு அதுல பாத்திங்கனா காய்கறி ரொம்ப டைம் இருந்துதுனா இந்த மாரி பண்ணுவ காய்கறிய வந்து அந்த பருப் கொடயே சேத்து வேகவெ பே அந்த பருப்பு எறங்குன ஒன்னே எற இருக்கணுன வேணுங்கிறளவு தண்ணி ஊத்து மொதல்ல தண்ணி ஊத்திட்டு மொளகா தூள் கம்மியாவும் மல்லித்தூள் அதிகமாவும் போடு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுவ போட்டுட்டு அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா புளியு ஆ உப்பும் போட்டு நல்லா கொதிக் க வெப்பே அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்பறமா என்னென்ன காய்கறி வெச்சிருக்கோமோ அந்த காய்கறிய அதுல போடணு போட்டதுக்கப்பறமா நல்லா வெந்ததுக்கப்பறமா என்ன செய்னுனா அது தாளிக்கனு தாளிப்பு பாத்தீங்கன்னா கடுகு ஜீரக இத மட்டுந்தா போட்டு தாளிப்பே கடுகு சீரகோ அதுல ரெண்டே ரெண்டு பட் ட்ட மொளகா ஆ கருக ப்புல அதுலயே கொஞ்சோன்டு பெருங்காயொ போட்டு தாளிச்சு எறக்கிடுவ தோழி ஆ இதுதா தோழி நாவை கிறதே
அது ஏன் தோழி உம் உம் சொல்லுங்க சொல்லுங்க தோழி நீங்க
நேரம் கம்மியா இருந்ததுன்னா பருப்பு ஒரு சைடு வேக வச்சிருவே ஒரு அடுப்புல பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாத்தையும் வேக வச்சிருவேன் காய் கறிவோடே அந்த மஞ்சத்தூளையும் போட்டு வேக வச்சிருவேன் பருப்பு காய்கறியு வேகறது க்கு டைய நேர கரெக்டா இருக்கு அதுக்கப்ற பாத்திங்கன்னா ஏ அந்த பருப்பு எடுத்து அதுல ஊத்திட்டு தாளிச்சு கொட்டி எறக்கிட வேண்டியதா தோழி இதுமே ஈஸியான வழிதா
சரிங்க தோழி மல்லித்தூள் ஏந்தோழி அ திகமா போடணு
ஏம் போடுனா அந்த கொழம்பு பாத்திங்னா அப்போதா திக்கா கெடைக்கு நமக்
ஓ அதுக்காக அதுக்காக சொல்றிங்க ஆனா நீங்க தனி தனி தூள்தா போட்டுட்டு மல்லித்தூள் தனியா போடறிங்க கரெக்டா
தனி தனி மெளகாத்தூள் போட மாட்ட நம்ம வீட்டுக்கு அரைச்சு வச்சிருக்கோ இல்லையா கொழம்பு மெளகாத்தூள் இருக்கு இல்லையா மல்லி மிளகா இந்த சில்ற ஜாமான்ந்தவ வெந்தய கடுகு சோம்பு ஜீரக இதெலா போட்டு அரைச்சு வெச்சுருப்போ இல்லையா அதுல வந்து ஒரு ஸ்பூன் போடுவ ரெண்டு ஸ்பூன் பாத்திங்கனா மல்லி தூள் போடுவ அப்டி போட்டாதா எனக்கென்னமோ அந்த டேஸ்ட் புடிக்கிற மாதிரிக்கு அ அப்றம் பாத்திங்கனா கொழம்பு நல்லா கொஞ்ச திக்கா இருக்கு தண்ணியா இல்லாம
ஓ சரிங்க சரிங்க தோழி சரிங்க தோழி நாங்க எப்டி பண்ணுவோனா சொல்லட்டுமா தோழி
ம் சொல்லா தோழி
ஆ ரொம் பெலா பெருசா இது பண்றதில்ல தோழி பருப்பு வேகப்போடறம்ல தோழி பருப்பு மட்டு வேகப்போட்டா அதுலயே பெருங்காயம் மஞ்சத்தூள் அதெல்லா போட்டு குக்கர்ல வெச்சர்றது தோழி மின்னெலா வந்து இப்ப அந்த சட்டிலதா தோழி வேக வெச்சுட் ருந்தாங்க அப்புற இப்ப போவ போவ எல்லா அவங்கவங்க வேலைக்கு போறது ஸ்கூலு பள்ளிக்கு போறதுன் இருந்தட்டனால நாங்க வந்து என்ன பண்றது இந்த மாரி வேக வெச்சிட்டு அதுக்கப்பற ஒரு எண்ணெ சட்டில வந்து தோழி அ வடகம் போட்டுதா தோழி தாளி க்கிறது அது ஒரு வாட நல்லாருக்குந் தோழி வடக அ வடகம் வெங் தயொ கொஞ்ஜோ தக்காளி ஹா முருங்கக்கா கத்ரிக்கா எல்லாத்தையுமே நா சும்மாவே லைட்டா வதக்குவன் தொழி சும்மா லைட்டா முருங்கக்கா வதக்கிதா ஆவணு அதலா வதக் கிட்டு முருங்கக்கா கத்தரிக்கா எல்லாத்தையு வதக்கிட்டு அதுக்கப்பறொ இந்த பருப்பு வெந்ததுக்கப் ஆத் கொஞ்ஜொ அ தண்ணி ஊத்தி ம் மஞ்சத்தூள் ம மஞ்சத்தூள்தா ஏற்கனே போட்டுட்டோ மொளகாத்தூளு உப் உப்புக்கல்லு எல்லாம் போட்டு கொஞ்ஜ நேரோ கொதிக்கவுட்டு இது வ அ வதக் கிர்க்கோம்ல அதையு எடுத்து என்ன சர் ட்ல‌ உள்ளது எல்லாத்தயு எடுத்துக்கோ பொட்டு ஆ புளித்தண்ணிய ஏற்கனே கரைச்சு வச்சிரு போம்ல தோழி புளித்தண்ணியும் பொட் மொளகாத்தூள் வந்து அரைச்சு வச்ச மொளகாத்தூள் த நீங்க சொன்ன மாரி ஆ எல்லாத்தயுமே போட்டு ஓ குக்கர மூடி ஒரு ரெண்டு விசில் விட் ட்டு எறக்கிர்ரது தோழி திக்காதா தோழி இருக்கும் போடும்போதே பருப்பு கொஞ்ஜொ நா கூடதாந்தோழி போடுவே நா சாம்பார் வச்சென்னா அ கொஞ்ஜ கூட போட்டு கொஞ்ஜ திக்காவே வச் சே ம் ம் எரெக்கிறது மாங்காவு போடலா மாங்காயனா நாம தனியா வேவச்சி லாஸ் தா கொழம்புல கூட போட்டுக்கலா ஏன்னா ரொம்ப புளிப்பு இறங்கிட குடாதுன் சொல்லுவாங்கள அ ஆம் ஆ அப்படி பண்ணி எறக்கிற்றது தோழி ஏன்னா கேஸ் த சிலிண்ரும் ப பட்டகப் பட் ட்ரேபெரியா இருக்றதுனால கொஞ்ஜொ மிச்சமாகூ அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாரி பண்ணிட்ற தொழி ச ம் சம்பார் மட்ட புளிக்கொழம்புலா வந் வந்து நார்மலாக பண்ணிடுறது தோழி நீங்கள் சொல்லுங்கள் தோழி
ம் நாங்களுமே இப்போ சிலிண்டர் பத்தா குறையினால விறகுடுப்புலதா சமைக்கிறது எங்க வீட்ட நெறைய வெறகு இருக்கு முன்னாடி ரோட்ல போறவங்கள எடுத்துட்டு போக சொல்லுவோ வெறகு இப்பலா நாங்களே வச்சுக்கிறோ வச்சுட்டு நாங்க வெறகுடுப்புல தா செய்றோ அதனால தா நாங்க காலைலேயே சாப்பாடு செஞ்சுட்டோ இந்த வெயில உக்காந்து செய்ய முடியாதுன்னு
தான் தோழி நீங்க சொல்றது கரெ்ட்டு தா தோழி பின்பு தொடர்வோ தோழி நெறைய விஷ்யோ தெரிஞ்சுக்கிட்டே நன்றி தோழி